ஹலோ
ஹலோ கேக்குதா
சொல்லுங்க
ஆஹ் என்ன பத்தி பேசலாம் சொல்லுங்க
என்னங்க புரியலீங்களே
பேசலாஸ்
ஆஹ் வீட்டு அலங்கார பொருட்கள்
வீட்டு அழகு படுத்தலா சரி வீட்ட அழகு படுத்தலா நீங்க தானே
ஆஹ் ஆமாங்க
ஒரு வீட்டைழகுபடுறது நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு இயற்கை தானே வீட்டு அழகுப்படுத்தும்னு நா நினைக்கிறே அதாவது வீட்ட சுத்தி இருக்கிற செடி பூக்கள்
கிடையாது வீட்டு்ல இருக்க பொண்ணுதா
போ ஏங்க ஏங்கக்கா யார்ண்ண வீட்டு வட்டுக்கு எடுக்கறதே அவங்கதான சொல்லில்லாம் சொல்லி போயிரலாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா
அது உங்களுக்கு தெரியாதுங்க வீட்டு அழ ஒரு வீட்டை அழகப்படுறது யாருன்ன கேட்டா வீட்டுல இருக்க பொண்ணுகேதான் அந்த பொண்ணு நினச்சது வீட்டு அழகா இருக்கும் இல்லன அசிங் சிங்கமாதானே இருக்கும்
அப்பாக்கு பொண்ணு வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறீங்களா
சொன்னீங்க அது வீட்ல எத்தன எத்தன வித பாக்குறாங்க பண்றாங்க வீட்டை கட்டி காப்பாத்துவாங்க ஏங்க ஹ குலா
பொண்ணுங்கதா இருந்து மாங்குமாங்கன்னு செஞ்சா மட்டுதான் வீடு நல்லா இருக்கும்ன்னு சொல்ல வறீங்களா பொண்ணுங்கதான் அப்படின்னா பொண்ணுல்லா இருந்து செய்யணும் அப்படிங்கிறீங்களா
இல்லைங்க அப்டி சொல்லல இப்ப ஒரு வேலை செய்யறதா பொண்ணுங்கு சொல்லுவாங்க சொன்னிட்டு சொல்லுவாங்க வேலை செய்யப்பா அ பசங்கும் வேலை செய்ய போறாங்க இல்லையனா
உ ந்தி சொந்த புத்தி சுய புத்தின்னு கிடையாதா
உம் ஏ நல்லா விஷய த சொன்னே பொண்ணுக்குதாங்க பண்றாங்கு சொன்ன தப்பாங்க
தப்பு இல்ல கிடையாதுங்க ஆனா என்ன அவங்கதான் பண்ணணு அப்படிங்கிற மாதிரி சொல்றது தப்புதானே இப்ப சொல்பத்தி சுய புத்திங்கிறது பசங்களு கிடையாது அவங்களால எந்த ஒரு ஏ பசங்களு வீட்டு எவ்வளவு நீட்டா வைப்பாங்க தெரியுமா எவ்ளோ வீடியோஸ்ல பாக்குறோ அவங்க இவ்ளோ அழகா என்ன அழகா இந்தந்த பொருட்கள் வாங்கி அவங்கதான் அவங்களுக்கு தா ரசன அதிக ஆ அத யாரும் வெளிப்படுத்துறது இல்ல இப்ப நிறைய வீடியோஸ்ல பாக்குறாங்க ஒரு சின்னரு பொருளை அவங்க இவ்ளோ ரசிச்சு வாங்குறாங்கங்கிறது பொண்ணுங்களை விட பசங்களுக்குதா அதிக ரசன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலயோ காட்டுறாங்க நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க
நா என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா வீடுங்கிறது வந்து ஒரு நம்ம நம்ம இருக்கிறது ஃப்ச் கிடையாதுங்க ஆ மீஷல் இதுல வந்து அப்டியே இரு பொருளு அங்கங்க இருக்கணு வீடு வந்து எப்டி இருக்கணும்னா நம்மள பிடிச்ச மாதிரி இருக்கணு
யஊசிய அப்பங்க நியூஸ் மாதிரி வீடு இருக்கணும்னு நான் சொல்ல வரல இப்போ எடுத்த எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணு தான் ஏன்னா இல்லைன்னா அடுத்த நம்ம அவசரமா கிளம்பும்போது இப்ப சாவியு தொங்க போடுற இடத்துல தொங்க போட்ணு இல்ல வேற எங்ககோ வச்சுட்டு ஏ சாவிய காண்ல சாவிய காண்ல சாவிய காண்லன்னு கடைசி நேரத் லந்து கத்திட்டு இருந்தா என்ன பண்ணறது ஒண்ணு பண்ண முடியாது அவன் எடுத்துட்ட அவன் எடுத்தட்டான ஒண்ணுமே பண்ண முடியாது போன் கரெக்டா சார்ஜ் போடற வேண்டிய இடத்துல சார்ஜ் போடணு அது யாரும் எடுக்கிற மாதிரி இடத்த ச வச்சா எடுத்து கையில போட்டு உடைக்கத்தான் செய்வாங்க அதுக்காக நீங்க எல்லாரு கிட்டய போய் ரீசன் சொல்லிட்டு இருந்தா ஒண்ணு பண்ண முடியாதுல்ல ம்மா என்ன பண்ண இப்ப எடுக்காங்களா அப்ப நம்ம அதுக்கு வேற ஏதாவது வழி பாக்கணும் எடுக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம அதுலயே கூள்ளதான் சார்ஜ் போடுவே திரும்ப திரும்ப உடைக்கிறாங்க அப்டின்னா நம்ம அதே பண்றது யாரோட தப்பு பண்றவங்களோட தப்பு தானே
நா பண்றது தப்பு கரட்டு தாங்க
உஹம் இப்ப அவங்க என்ன பண்ணணு சார்ஜ் போடுறதுக்கு அப்ப வேற ஏதாவது சரி மேல ஹோல்ட் பண்ணி வக்கறதுக்கு வேற ஏதாவது பிளேசஸ் பாக்கலாம் இல்ல வேற ஏதாவது வாங்கி சின்னதா ஒரு பொருள் வாங்கி அதுல மாட்டி அதுப்புற வச்சுக்கலா அந்த மாதிரி எவ்ளோ விஷயங்கள் இருக்கு இப்போ வீட்டை அழகுப்படுத்துறதுங்கறிறது நிஜமா நீங்க சொன்ன மாரி பொண்ணுங்க ஓகேதான் என்ன சொல்றது ஆனா பொண்ணுங்க அமைதியான பொண்ணுங்களா இருந்தா வீடு அழகா இருக்கு அதுவே அமைதி இல்லாத பொண்ணுங்களா இருந்தா வீடும் அமைதி இல்லாம போயிரும் தெரியுமா இல்லையா உங்களுக்கு
நம்ம போல இதில்லாம இருக்கோ ஆனா வந்து ஒரு பீசஸ் இருக்குங்க
அமைதியில்லாத பொண்ணு இருந்த வா
பொ ஒண்ணு கண்டாலே சந்தோஷம் இருக்குங்கிறீங்களா
ஆமாங்க சந்தோஷமாதாங்க இருப்பாங்க
பொம்பள புள்ள ஏங்க எல்லாரு பொம்பள புள்ளைங்க இருந்தா சந்தோஷ சொன்னாங்க பொம்பள புள்ளைங்க அதா வாரோன் சொல்லிக்கிறாங்க தெரியுமா இல்லையா உங்களுக்கு அது
ஒன்னு புரியிலைங்க
பொம்பள புள்ளைக இருந்தா பாரோன் சொல்டாங்க தெரியுமா இல்லையா
சொன்னாங்க
ம் நம்ம வந்துட்டு உளவியல் ரீதியாவே பாக்குறோ ம் என்ன சொல்றது ஆ அ பொம்பள புள்ளைக இருந்தா அது ஒரு செலவு அப்டின் சொல்ட்டு ஆம்பள புள்ளைங்கனா அது செலவு இல்ல அப்டிங்கிற மாரி ஒரு பேச்சு வழக்கே இருந்துட்ருக்கு
சேரி எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க செவன்டீஸ் நைன்டீஸ் காலத்துல இருக்கீங்க நெனைக்கிறே
இப்போ வரைக்கு எங்க ஊர் சைடு அப்டித்தாங்க இருக்கு நெஜமாவே இப்ப பொம்பள புள்ளைங்கதா சீர் செய்ணு பொண்ணுங்களுக்கு இது பண்ணணு அது பண்ணணு பசங்கன்னா பிரச்சன இல்ல ஒரு வீடு மட்டு கட்டி குடுத்தா போது அப்டிங்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க
ம் நீங்க பொம்பள புள்ளைலா ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பள புள் புள்ளதா மகாராணி மாரி
ஏ ஒரு பொம்பள புள்ள இருந்தா மகாராணி மாரி தா பாக்கிறாங்க ஆனா என்ன நம்ம அந்த ஒரு இப்ப செய் அந்த அவங்களுக்கு ஒரு இதுன் பாக்குபோது அய்யோ பொம்பள புள்ள தானா ஆம்பள புள்ள இல்லையா அப்படிங்கிற ஒரு இது மாரில்லா ஒரு ஏக்கமா ஏளனமா பாக்குறாங்கதான அந்த ஒரு இது இருக்கு இப்பதான
அப்பெல்லா ஒன்னு கெடையாது
ம் இல்லைங்க உங்களுக்கு என்னங்க தெரியு புரியில
பொண்ணுங்க வந்து அ பசங்கள விட எல்லா பக்கோ பொண்ணுகதா இத இருக்காங்க பொண்ணுக இப்ப பொட்ட புள்ளைக தா ஃபேமிலிய பாத்துக்கிறாங்க பசங்கள விட ம்
என்னவா இருந்தாலு ஒரு பையன் இல்லையே அப்படிங்கிற மாரி பேசுறாங்ளா இல்லையா
இன்னங்க ஐயோ சொல்ல போனா கொல்லி வெக்கிற எடத்துலருந்து எல்லா பக்கோ பொண்ணுங்க வந்ட்டு பொண்ணுங்க பண்ற அளவுக்கு இப்ப இருக்காங்க எதுக்குங்க ப பசங்க என்னது அதாது என்ன சொல்லுவாங்க பைய இருந்தா ஒரு கொல்லி வெப்பாங்க செத்தக்கப்புறோ அப்டிபாங்க இப்ப பொண்ணுகளே அத் தைரியமா பண்றாங்க அப்ற போய் என்னத்த போய் பசங்க பொண்ணுக இப்ப ஈக்குவாலிட்டி ஆயிச்சுங்கம்மா லைஃப் வந்து ஈக்குவாலிட்டி ஆயிட்ச்சு இப்ப பொண்ணு சம்பாதிச்சு இப்ப பொண்ணு சம்பாதிச்சு ஒரு அப்பா அம்மாவ பாத்துக்க எல்லாம் பாத் எல்லா பாத்துக்கறாங்க இப்ப ஏ ஒரு பொட்ட புள்ள இருந்தா ஒரு பொட்ட புள்ள இருந்த அப் பா மா வந்து புள்ள பாத்துக்குறாது னு நெனைக்கிறிங்களா அதல்லா தாராளமாக பாத்து துக்கு
பாத்துகுறது பொண்ணுங்கதா பாத்துப்பாங்க ஆனா இந்த இந்த சமூகோ அத பெரிய விஷயமா பேசலே நா சொல்றே சரிங்களா
அது ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க இருக்கனால அது உங்களுக்கு தெரிய மாட்டிங்குது
இ குறுகிய வட்டம் எல்லா ஒண்ணு இல்லங்க. எங்க ஊர் சைட் அப்டிதாங்க. பேசிக்கிறாங்க. எங்க ஊர் சைட் எங்க நியரஸ்டா எல்லா ஏரியாவு அப்டிதாங்க. பொம்பள பிள்ளையோ ஆம்பள பிள்ளையோ. ஆம்பள பிள்ளை பொறந்தா அப்டி தலைக்கு மேல வச்சிட்டு கொண்டாட்றாங்க. ஆம்பள பிள்ள பிறந்துச்சுன்னா ஆஹ் ஓகே மொத பிள்ளையோட விதி அடுத்தது பொம்பள பிள்ளன்னா ஆஹ் செரி ஓகே அந்த இவ்ளோ புள்ளயா அப்டின்ற மாரி பாக்குறாங்க.
ஆஹ் அப்றொ இத மாரி எல்லாரு பொம்பள பிள்ளையா போச்சுன்னா மூணாவது போவ கொள்ளி போடவா. என்னங்க கத இது? எப்பொ பொம்பள ஆம்பள பிள்ளை பொறக்ற வரைக்கு ஆம்பள
ஏங்க அப்டிதாங்க இப்போ எங்க ரிலேஷன் அதாவது எங்களோட அதத இங்க ஒரு ஒரு வட்டாரத்ல ஒருத்தங்ளுக்கு மொதல்ல ஒரு பொம்பள அப்ப என்ன பண்ணாங்ன்னா அவங்க மிலி கண்டிப்பா ஆம்பலத்துல வேணு அப்டிங்கறதுக்காக அவங்க இது பண்ணவே இல்ல. திரும்ப அது திரு தாடா இது பண்ணாங்க. தேர்ட் என்னாட்ய்ச்சி? ம் இதாய்ட்ச்சி. ஸோ போர்த் திரும்பவு பெத்துக்கிட்டாங்க. அதுவு பொம்பள பிள்ளையா பிறந்திருச்சி. அப்றொ அவங்ளுக்கு பெரிய வருத்த மூணாவது பொம்பள பிளாட்டிகிறது
அது பொம்பள பிள்ளையா பொறந்ததுனா என்ன பண்ணுவாங்க? அஞ்சு பொம்பள பிள்ள. எதுக்கீங்க இது ஏங்க? அஞ்சி பொம்பள பிள்ளை அவங்க வந்து பொம்பள பிள்ளைய இவங்க அவங்க எவ்வளவு இதா நெனைக்கிறாங்கறது ரொம்ப மோசங்க. அஹம் போதுன்ன அப்றொ அஞ்சி நாலு பொம்பள பிள்ள அஞ்சாவது பையன் பொறக்கிது. அப்பன்னா அந்த நாலு பொம்பள பிள்ளய வேலை பாத்துட் இது கூட ஒரு பையன மட்டு வளத்துவாங்க அவங்க.
அப்டியா அந்த நாலு பேர்ட்ட, நாலு பேருக்கு தாங்குறதுக்கு தாங்குறதுக்கு ஒரு பையெ இருக்கான்னே அப்டிங்கற மாரி ஒரு எண்ணொ வருல்ல. எங்க வீட்ல ஏங்க எங்க வீட்லயு நாங்க மூணு பேரு தா. மூணு ப பொண்ணுங்க இருக்கோ. எங்களுக்கு ஒரு தம்பி தம்பி இருக்கா. அப்டிங்கற பட்சத்துல எங்கள எல்லா தாங்கறதுக் இப்ப எங்க தம்பி இருக்கா அப்டிங்கற மாரி எங்ளுக் கொரு எண்ணொ இருக்குல்ல நம்ம ஒரு கஷ்டம் வந்தனுனால சரி நம்ம தம்பி பாத்துப்பா அப்டிங்கிற மாரி இருக்குல்ல.
ஆஹ் அவனா அவெ ஆளாவா எது நெனெக்க ணுல நம்ளு மூணு அக்கா இருக்காது அப்டி மலைச்சா என்ன பண்ணுவீங்க
கூட அ நம்பிக்க குடுக்குதுல்ல
இந்த நம்பிக்க அவ தலலயிலே ஓவர் பர்டன் ஏத்தக் கூடாதுல்ல ஒரு ஒரு பாரோ வந்து அவந் தலையிலேயே ஏத் த்தக்கூடாதுல்ல எல்லாத்தியுமே தோச்சு பாருங்க அவன் வந்து ஒரு ஆம்பள பையனா இருக்கா இப்போ ஒரு மூணு பொம்பள பிள்ள இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆளுக்கு ஒரு மினிமம் ஒரு ட்டு ஒரு ஒன் பேபி ஆள் ஆளுக்கு ஒரு பேபின்னா மூணு கொழந் நா நாலு மூணு கொழந்த இருக்கு அந்த மூணு கொழந்தைகளுக்கு சீரு பண்ணி அ அந்த கொழந்தைகங்களுக்கு காது குத்தி இருந்து அ இது பண்லதுலந்து வயிசுக்கு வந்ததுலேந்து எல்லா அவ அவந்தா பாக்குவா அ அவங்க அப்பாமா பண்ணுவா ல இருந்தாலு அவங்க அவங் மாம தாய்மாம சீருக்குன் வந் தாய்மாமா சபையில வந் வெக்கிம்போது அவன் பண்ணோல்ல
யார் சொன்னாங்க இது வரைக்கும் எங்க அப்பா தா பண்ணிட்ருக்காங்க என் அப்படியலா எதுவு பண்ணல நீங்க சும்மா அது மாரில்லா சொல்லாதீங்க பிள்ளைங்க
சேரி சேரி அப்புடி ஏ அப்புடி அவ வந்து அவ அவ அவனோட அதுக்கு முன்ன கல்யாணம் ஆகாம இருந்தா இல்லிங்க இப்ப கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணோட இதுவு சேத்துல்ல எனக்குல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அக்கா அவங்க அவங்களுக்கு இன்னைக்கி வரைக்கு அவ கல்யாணோ ஆனது இன்னிக்கு வரைக்கு நா வந்து அவங்களுக்கு எங் மாமாக்கு வர டிரஸ் எடுத் குடுத் தா இருக்கே தீபாவளி ப தி எல்லா தீப டிரஸ் குடுத்துட்தா இருக்க ஏன் எனக்கு எனக்கு வந்து ஒரு தல தீபாவளிக்கு எடுக் தெரியாது எனக்கு எல்லா தீபாவளிக்கும் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்கும்போது அனுப்பிடுவே எங்க அக்காக்கு எடுத்து குடுக்கதுனாலே எங்க அக்கா எங்க அக்கா பசங்களுக்கு பசங்களுக்கும் எங்க மாமாக்கும் எடுத்து குடுத்துட்டுதா இருக்கே எதுனாலா அது இது மாரி நான் எடுத்து குடுக்குற சா டிரஸ்சு அவருக்கு ஒரு இது போட்டதா அந்த இது பாத்தியா எ மாப்ள எடுத்து குடுத்துருக்காருப்பா உங்க ஃபேமிலில எடுத்து அனுப்பிருக்காங்க அப் அ
மரியாதங்குறிங்களா
ம் அவங்களுக்
ஆனா பாத்தீங்களா இததா சொல்ல வரேங்க இப்பல்லா சொல்றங்க நானு என்னோட தம்பியா இருக்கிறத ஒரு பையன் அந்த ஒரு இடத்துல இருக்குறவ
ஏங்க ந்தாலுமே இதுதா செய்வாங்கங்கிறே நானு அவங்க வேலைக் போனா அவங்க செய்ய மாட்டாங்குறாங்களா எங்க அக்காலா வேல எ ம் எனக்கு அவங்க அக் எங்க அக்கா ட்ரெஸ் எடுத்து த ட்ரெஸ் குடுக்கு ட்ரெஸ் எடுத்திங்களே கேப்பா இல்ல நா அம்மாக்கு எடுத்து குடுத்தே ஏனக் எடுக்கலையா நா முத்தோ எடுத்துக்குறே எடுத்து அனுப்பி உட்ர உனக்கு அப்டின் வேணா வேணா நா எடுத்துக்குற எனக்கு நாலம் அது நம்பளோட மீன்ஸ் அது வேணாங்குறது வந்து நம்ம சொல்றது வேலே வேணான்ட்ருவ ஆமா அது வை நோ நோ நோ காசுல்லா அனுப்பிலா அனுப்பிறாத அது வந்து கடைசில வந்து தப்பா போய்டுங்க நம்ம உரிம இருக்கவங்க வீட்ல அந்த வீட் நம்ம இப்ப லவ் பண்ற பொண்ணுக்கிட்டயோ வெளிய நம்ப பொண்டாட்டி கிட்டோ ஒரு பத்து ரூபா இந்தாடி குட்றி கேக்குற அது வேற இந்த மாரில்லா வந்து யார்டயு கேக்மா காசுங்க வாங்கவே மாட்ட ஆ ஃபேமிலி அலங்காரப்படுத்துதல் அப்புடின்னு சொல்ட்டு என்ன சொல்றது அ நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு கொஞ்சோ நா சொல்றே
எனக்கு தெரியல க பசங்கல பொண்ணுங்களுக் இல்ல பசங்க ரசிக்கிற அளவுக்கு ஒரு பொருளா பொண்ணுங்க அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு எண்ணோ இருக்கு
அதுனால தாங்க ப எங்குளுக்கு புரியுது பசங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பொண்ணு பண்றதுகாக பசங்க அதிக ம் ஸ் அப்ப அதுதா அதெல்லா அவங்க சூஸ் பண்ற விஷயோ அப்போ பசங்க சூஸ் பண்ணா அப்ப அத அது நல்ல விஷயம் கர்ட்டாதா சூஸ் பண்றாங்கனு அர்த்தோ
பசங்களையு நம்ம அந்த மாரி கேட்டகிரில சேக்க முடியாதுங்க இப்போ ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றது அவங்க செய்யற ஒரு விஷயம் இப்ப சமையல்லயே எடுத்துக்கோங்களேன் என்னைக்கோ ஒரு நாள் பசங்க சமச் ஆனா அது உண்மைலே செம டேஸ்ட்டா இருக்கும்ங்க ஆனா பொண்ணுங்க என்னைக்குமே செய்யறாங்ககுறதால அது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டா இருக்காது அது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குல அந்த மாதிரிதான் பசங்க ஒரு விஷயத்த எடுத்து பண்ணாங்கன்னா அதை நீட்டா பண்ணுவாங்ககிறது என்னோட ஒரு எண்ணம் படிக்கிற ஒரு விஷயத்தலயுமே நானும் பா்த்திருக்கேன் பசங்க டக்குன்னு படிச்சு முடிச்சடுவாங்க பொண்ணுங்க மாங்கு மாங்குனு நைட்டு முந்த நாள் படிப்பாங்க அடுத்த நாள் படிப்பாங்க ஆன பசங் காலைலதா படிப்பாங்க அவ்ங் படிச்சி முடிச்சிருங்க அந்த மாதிரி விஷ்ங்ள வேணா பாத்ருக்கே
பொண்ணுங்க வந்து வீட்ல வேல செய்ய சங்கடப்பட்க்ட்டு படிப்பாங்க நெறயா பசங்க அப்டி கெடையாது வேலயு செய்ய மாட்டாங்க படிக்கவு மாட்டாங் வேற என்ன சொல்வாங்க தெரியுமா அந்த புக் புக்க தொரந்தா வச்சிருப்பாங்க படிப்பாங்க நெனைக்கிறீங்க நீங்க ஒரு பொண்ணுதா நீங்க சொல்லுங்க ம் அ